கால் பண்ணியா அ
ஹலோ
ஆ அப்பயே கால் பண்ணேனே நீ எடுக்கலையே
ஆ இங்க அண்ணிக்கிட்ட பேசியிட்ருந்தே
ஓ இப்ப பேசி ட்டியா
பேசிட்டியா நீ
சேர் சேரி சாப்ட்டாச்சா
இல்ல அண்ணி இனிமேதா சாப்புண்ணு நீங்
ஐயையோ டைம் ஆய் ச்சி சாப்டாம இருக்க ஹலோ
அ ஸ்
ல்லையோ ஹலோ கேக்குதாமா டைம் இல்லையோ டவரே இல்லையே
இப்ப கெடைக்கிதா
ஆ கெடைக்கிது டவர் இல்லையோ ஓ சைடு ம் அது டவர் இல்லைனாலு க்ளியரா விழுகாது நம்ம வாய்ஸ்
ஆமா கேக்காது
ஏன் இவ்ளோ நேரம் சாப்புடாம இருக்கிய ப்பயுமே இப்புடி தானா
ஆமா லேட்டா தா அண்ணி சாப்புடுவா அவ தூங்குறா இன்னும் எந்திரிக்கில
ஆ ஆ ஆ
ம்
அப்பறம்
நீங்க சாப்ட்டீங்களா
இனிமேல இப்பதா அண்ணன்ட்ட பேசுனே ஒ
ஆ
கு போட்டு பாத்தே ரொம்ப நேரமா லைனே கிடைக்கில சேரி இப்ப ட்ரை பண்ணுவோன் ட்ரை பண்ணே கடச்சிருச்சு
ஆ இப்ப திரும்ப இன்ஸ்டால் பண்ணே
நீ இன்ஸ்டால் பண்ணியா நா இன்ஸ்டால் பண்ணலையே யே
நீங்க பண்ணலையா அப்ப எனக்குதா என்னோடதா பிரச் சனையா என்னேன் அ தெர்
அதா கிளியரா டவர் இருக்கற எடத்துல பேச சொல்றாங்க உம் ஓகே ஓகே ஓகேமா வீட்லதானே
ஆஹ் ஆமா
உம் அம்மாட்ட பேசினியா
ஆஹ் பேசினே அண்ணி
உம்
உம் அத்த எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா
க்கா இந்ததே பக்கத்துல டீ வி பத்துட்டுதா இருக்கா ஆவ பொழுதுக்குப் டி வி லேதான போயிகிட்டுருக்
ஆமா வெளிலயே போ முடியாது டி வி தா
ஆமா
உம்
உம் அப்பறோ அவ எங்க வேல பாக்குற அவளு ஐ டி தானா
அஹ்ஹ அவ ஃபுட் இண்டஸ்ட்ரியில வேல பாக்குறா
அஹ் அவுளுக்கு சேலரி எவ்ளோ அப்ப
அவளுக்கு அவ்ளோதா இருவதாயிரோ அவளுக்கு
பரவால்ல ஆனா அவசெலவுக்கு போக அம்மாக்கு போட்டு உடுவா
அ ஆம்மா அப்படி போட்டுவுட‌ மாட்டா கம்மியாதா போட்டுவுட்றா அது இங்க ஆஸ் டல் பீஸு அதிகமாக இருக்கு ஹாஸ்
ஆமா ஆமா ஃபுட்டு ஹாஸ்டலு ஒண்ணு தானா
ம் அப்பா
டவர் இல்லமா நீ வந்து கொஞ்சோ டவர் உம் உம் ஆ ஆ கேக்குது டவர் இருக்கற எடத்துல மட்டு பேசு
அஹ்
உம்
அதுதா அவ அதுக்கது கரெக்டா இருக்குது இங்க போற வர்றதுக்கே கரெக்டா இருக்குது
ம் ம்
உம்
இங்க வருமா ஒன்னய பாக்க
இல்ல இப்ப நா வந்ததுலருந்து இன்னு வர்ல
அஹ் ஒங்கதுலந்தே தூரந்தானா ஒங்க வீட்லருந்தே
என்ன அண்ணி
ஒங்க வீட்லருந்தே தூரந் தானா அவ ஆஃபீஸு உம் அஹ் அஹ்
உம்
சேரி சேரி சேரி ஆனா ஹாஸ்டல்ல தங்கிருக்கா
ஆமா இங்க ஹாஸ்டல் ஃபீஸே ஆறாயிரத் திநூறுவா கட்றா
ஆமா வரு வரு
உம் உம் இப்ப சேல்ரி அதிகமா இருந்தா அந்த ஆறாயிரத்தைநூறு ரூவா நம்ம குடுக்குறதுக் கரெ
ஆமா
லே போய்ரு
ஆமா படிச்சுட்டே வேல பாக்குறலா எப்புடி
இல்ல படிச்சுலா முடிச்ட்டா இப்போ ஒர்க் போய்ட்ருக்கா
சேரி சேரி
உம்
நீ என்ன டிகிரி படிச்சிருக்க
நா பி ஏ எக்கனாமிக்ஸ்
ஓ சேரி சேரி நானு அதேதே நீங்க பி ஏ எக்கனாமிக்ஸுன் சொல்றிய ஆமா நா பி பி ஈ ன்னு சொல்லுவோ எக்கனாமிக்ஸ்ச நாங்க படிக்கைல பி பி ஈ ந்தா இருந்துச்சு பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்னு உம் அது வேல்யூவே இல்லயே அததானே படிச் ஜெஸ்ருக்கோ
படிக்குமோது எல்லாரு வேலயு வேல இரு இப்ப படிச்சதுக்கு அப்புரொ வேலுவே இல்ல அது வேஸ்டு ன்ற ஆமா பிஸ்னஸ் பண்ணலா அத வச்சு ஐடியா வச்சு பண்ணலா அவள
பிசினஸ் என்ன தாருனி என்ன படிப்பு இருந்தாலு முதல் இருக்கணு காசு இருக்கணு ஒரு பிஸ்னஸ்ச ஸ்டார்ட் பண்ண பண்ணும்னா நம கடன வாங்கி பண்னோனா இன்னு கடநேரத
ஆமா
கையில வச்சிருந்து பண்ணோனா நல்லா ஓட்டலா
ஆமா
ம் என்ன பண்றது பாப்போ
ஆமாங்கந்த கவுர்மெண்ட் எக்ஸாம் தா நீ எழுதணு
உம் எழ்திகிட் தாருக்கியா ட்ரை பண்ணிட்ருக்கியா
கப்புறோ ஒண்ணு இது பண்ல
உம் உம் உம் அதுகு தனியா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணுல்ல வீட்லந்து ப்ரிப்பேர் பண்றியா
இன்னு அது ஸ்டார்ட் பண்ல அப்டி எழுதலான் நெனச்சிட்டுருக்குறே உம்
ட்ரை பண்ணு நாலா பக்கமு ட்ரை பண்ணு எதாது ஒண்ணு ஓகே ஆகாதா
ஆமா
கோர்ஸு சொன்ன பாரு கோர்ஸ முடுச்சுட்டு எதாது வேலகி போற மாரி ட்ரை பண்ணு கரெக்டா நீ கோர்ஸ முடிக்க பாப்பாவஸ் கூல்ல சேக்க வேலைக் போகர்டா வரூ
ஆமா
ஆ
உம்
தம்பி என்ன படுச்சுருக்காங்க
அவுங்க பி ஏ தா ஹிஸ்ட்ரி
ஹிஸ்ட்ரி ஓ அது ரொம்ப ஒஸ்ட்டுல்ல
அ எக்கனாமிக்ஸெ பரவால்ல
அதுதா ஜொறே க்கனாமிக்ஸே ஹிஸ்ட்ரினா ரொம்ப மோ சமா பா ப்பாங்கெ நாங்க படிக்கேல காலேஜ்ல ரோகெ தமிழு ஹி்ஸ்ட்ரியெல்லா ரொம்ப மோசை
நாமா பேசாம இங்கிலீஷ் கூட எடுத்துருந்திருக்லா நம்மொ ஒரு டீச்சரா கூட ஆயிருந்திருக்
ஆமா இப்போ இந்த சும்மா நார்மல் மெட்ரிக்ல வந்து மெட்ரிக்ல லோவஸ்ட்டு குலு லோவஸ்ட்டு கிளாஸ்காது போயிருக்கலா
ஆமா நீ பேச்சுலர் டிகிரி தா முடிச்சுருக்கீங்களா
நம் எம் பி ஏவு முடுச் சே பாதியோட டிஸ்கண்ட்னியு முடுச்சுட்டே
ஆ
எம்பிஏலயும் எக்கனாமிக்ஸ்ு இதுலயே தான் படிச்சேன்
உம் எங்க இதுல பிஏ முடிச்சுட்டு எம் பி ஏ முடிச்சுட்டு சின்ன ஸ்கூலு வேலைக்கு போயிட்டாங்க எல்லாருமே
அந்த மாதிரி கூட நீ பண்ணிருக்கலாமே
ஆஹ
உம் இப்ப கூட நீ வீட்டுல தானே இருக்க கரசுல ஒரு கோர்ஸை போட்டு விடலாமே உம் உம் உம் உம் வயசு என்ன உனக்கு
எனக்கு இருவத்தி அஞ்சு
சின்ன வயசுதான் நீங்க அழகா ஒரு கோர்சை போட்டு போடு ஒரு எ டிகிரியவே போட்டுக்க
ஆஹ்
கோர்ஸ் செய்யும் போடு
ஆமா
உம்
எக்ஸாம் டைம் மட்டும் போய் யெழுதனும்
ஆமா கரசசு தான் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க போட்டு விட
ஆஹ்
உஹம் ஒரு டிகிரியும் வாங்கின மாதிரி இருக்கும் அங்கிட்ட ஒரு கோரரசம் முடிச்சு சிதுக்கும் போன அப்படனா பரவாயில்ல எம்பிஏ முடிச்சுன்னா டபுள் டிகிரிக்கு வந்து வேல கண்டிப்பா சேலரி அதிகம தான் இருக்கும்
ஆமா
ஏதாவது ட்ரை பண்ணிப்பாரு
ம் நான் ட்ரை பண் இந்த பக்கோ அப்டி டியூஷன்லா இதுப் பண்ண மாட்டாங்க அண்ணி அது மாத்ரி அந்த இது சென்ட்ரு வச்சிருக்காங்கல்ல இல்ல சென்ட்ரு இருக்கறாங்கல அங் கதா சேப்பாங்க எல்லாருமே
ஓ டியூஷன் சென்ட்ர்லயா
ஆ டியூஷன் சென்ட்ர்லதா சேப்பாங்க அங்கு மாரி பக் கத்துல இருக்கிறவங்கல்லா அனுப்ப மாட்டாங்க
ஆ ஆ ஆ
சென்ட்ரு வச்சு போறவங்ளுக்கு தா அனுப்புவாங்க
ஓ புரியுது புரியுது ஆ
ம்
சேரி செரி செரி
ம்
மதியானோ தூங்குறதெல்லா கெடையாதோ
ம்ஹூம் எங்க இவகூட ஓடுறதுக்கே கரெக்டா இருக்கூ
ஃபோன் பேசிட்டே இருக்கேன் திட்ட மாட்டாங்களா வீட்ல சொல்லி ட்டியோ
இல்ல அவுங்க எதூ சொல்ல மாட்டாங்க
ஓ செரி சேரி சமையல்லா நீயா அத் த்தையா
உ அத்ததா செய்வாங்க ஏதாவ்து நா அதா நறுக்கி குடுக்குறது ஏதாவ்து
ஓஓ சேரி செரி அவுங்கதா சம்ப்பாங்க
ஆ ஆமா
சேரி சேரி சேரி
ம்
ம் சொல்லுமா
நீங்க வேலல இருக்கீங்ளா வீட்டுக்கு வந்தாச்சா
இல்ல நம்ம ஆஃபீஸ் வந்து வேல பாத்துக்குட்ருக்காங்க டைல்ஸ்லா போட்டுகிட்ருக்காய்ங்க அதுனால சிஸ்டத்த எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சு ஒரு ஒரு வார மா வேல பாத்துட்ருக்கே
ஆ
வீட்டலர்ந்து வேல பாக்குறே போயிருவே நாளைக்கு நாளை கழிச்சுல்லா போயிருவே
ஆ சேரி சேரி
ம் அவ்டருக் தம்பிங்கல்லா வந்துருவாய்ங்க மூணு மணிக்கு ஒருத் தே மூன்றைக்கொர்த்தே வருவ்யா
ஆஹ்
இன்னு கொஞ்ச நேரத்துல வந்தோன வீடு ரெண்டாயிரம்
ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாணுங்களா
நல்லா அடிச்சுக்குவாங்க பெருசு தான் ரொம்ப வம்பளுக்கும் சின்னவன் வந்து எல்லாத்திலயும் விட் கொடுத்து போயிரும் பெரியவன் இந்த ஜூஸை காட்டி வம்பழுக்கிறது பொம்மைய காட்டி வம்பழுக்கிறது ரோட்ல போய் விளையாடுவான் பெரியவன் சின்னவனை அனுப்ப மாட்டேன் அவன் பெரியவன் சொல்லிட்டு போவான் அவனை கூட்டிரு போவ முடியாதுன்னு சொல்லி வெறுப்பு ஏத்துவான்
அய்யயோ
கடைசில பெரிய சண்டையா வந்து முடிஞ்சா உடனே அப்புறம் அங்கயே பிள்ள அங்க டியூஷன் படிக்கிற இடத்துல தான் இதுவும் இவனும் டியூஷன் படிக்கிறான் அன்னால அங்கட்டு இருந்து கூட்டட்டு வரும் நான் அவனை கொண்டு போய்ட்டு வந்துரு சின்ன வேண டியூஷன்ல ப்ப கு போய
ஆமா அவனுக்கு என்ன டிஷன்
அத எழுதை சொல்லி கொடுடுத்தருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல பிராக்டிஸ் பண்ணும்
உஹ்
உம் உ வட இருக்கு
சின்ன பயிு ரமல சேட்டை பண்ண மாட்டா
ஒண்ணும் பண்ண மாட்டா நீ தான் பாத்துிருக்கிய ஆமா அது சமத்தா இருக்கும் அது இருந்துச்சுன்னா சட்டமே இருக்காது ஆமா வீடல இருந்துச்சுன்னா சமத்தா இருக்கும் ஒண்ணும் ஆனா அதுக்கு ஆப்போசிட் அதை ஒரு நாள் கூட வீட்டுல வச்சுக்க முடியாது
ஹ
சரிமா டைம் ஆயிடுச்சு நீ சாப்பிடு
சரிங்க சரி நாங்க சாப்பறோம் ஆஹ் சரிங்க நீற உ உம் உம் உம் சரி